ஹலோ நல்லாருக்கிங்ளா ம் நல்லாருக்கே சாப்டீங்ளா ம் சாப்டாச்சி அப்றோ ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க சிரிக்காத ஒன்- சிரிப்பு தா எங்கப்
விடுங்க கூடவே பொறந்தது அதனால இப்ப ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவன்னா ஃப்ரீயா இருப்பே, எப்டி சொல்றது வெளில சுத்தறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறது, ஃப்ரீ டைம்ல வீட்டு்ல இருக்க மாட்டே மெயினா ஏனா வீட்ல இருந்தா போர் அடிக்கு அப்டிங்கு போது ஃப்ரண்ட்ஸ் கூட வெளிய போற
இப்ப இந்த கொரோனா டைம்லல்லா வீடலருக்க மாரிதானருந்துச்சி அப் அப்பல்லா என்னா பண்ணீங்க?
இல்லயே நா அப்ப வீட்டுல இல்லயே அதாவ்து எப்டின்னா வீட்டு பக்க அதாவ்து அ வீட்டுல இல்ல அதாது வீட்டு பக்கத்துலயே ஒரு காடு மார் இருக்கு, காடுன்னா கிரௌண்டு மார் இருக்கு அங்க போய் உட்காந்து கிட்டு விளையார சிட் டு விளாற்றது சும்மா
டெய்லியு விளையாண்டா ஒன் போர் அடிச்சிராதா அதுவே
டெய்லியு அதாது டெய்லியு ஒவ்வொருத்தரா புதுசு புதுசா ஆள் வருவாங்க கேரம் போர்டு வெளையாற்றது செஸ் அந்த மாரி
அண்ணா அப்பல்லா ரொம்ப இதா இருந்தாங்கல்ல, யாருமே வெளிய வரக்கூடாது அப் டின்ட்ட வீட்டுக்குள்ளயே இருக்கனுட்டு நீ மட்டு எப்டி வந்து கிரௌண்டுக்குல்லா போய் வெளையாண்
வீட்டுக்கு பின்னாடியே கிரௌண்டு பொலீஸ்கார வந்தான அப்படியே அப்படியே து அந்தாண்ட கிணத்துல குதிச்சிருவோ தெரியாது யாருக்கு நம்ம கிணத்துகுள்ள குதிச்சுருவோ போலீஸ் வரும்போதே சைரன் அந்த அ, மேலஸ் சைரன்ன போட்டேதா வருவாங்க அப்டிங்போ என்னா பண்வோ மொதல்லேஸ் ப்ப வந்தா தெரிஞ்சிடு எங்களுக்கு என்னா பண்ணுவோ அப்டே கெணத்துல குதிச்சிருவோ அந்தாண்ட, அப்ற போனா எந்திரிச்சி மேல வத திரும்ப வெளாண்ட்ருப்போ ப்ச் அப்டி போய் சுத்திகிட்டு பட்டோ விட்டுகிட்டு
அப்போ கோவிட் டைம் எல்லா ஜாலியா இருந்துருக்கீங்க
ப்பா, ஆ, சின்ன வயசுல வெளயாண்ட வெளையாட்டு எல்லா இந்த கோவிட் டைம் ல வெளாண்டோ
அப்டியா இப்ப அந்த மாரி வந்தா எப்டி இருக்கு, உங்ளுக்கு
இப்ப அந்த மாரி வந்தா அத வந்து இன்னு கொஞ்சோ மேலத்து இன்னு புசு புசா நெறயா எப்டி சொல்றது இப்போ மொபைலுங்கறது எல்லார்கிட்ட வந்துருச்சி அ இப்போ அந்த மாரி இருக்க முடியாதுன் நெனெக்றே. ஏனா அப்போ வந்து யார்ட்ட அவ்ளோ பெருசு இல்ல எல்லாரு நல்லா டச்லருந்தோ இப்பலா எல்லாமே அந்த ஒரு இது இல்ல அந்த ஒரு பாண்டு் இல்ல யார்டையுமே இருக்கு பட் ஆனா எல்லாரு வெளியூரு வேலைக்கு போறாங்க அப்டிங்கு போது அந்த ஒரு இது இல்ல யார்கிட்டயுமே
இப்ப இருந்தாலு வரமாட் டாங்கல்லயா ஏன்னா ஃபோன் வந்துட்டனால் ல
கம்மிதா கம்மி ஆயிடு ஆனா வருவாங்க ப ஆனா எல்லாரு வருவாங்களான் கே முன்னாடி வந்தவங்க எல்லாரு வருவாங்கனு கேட்டா யாரு வரமாட்டாங்க யாருன்னா ஒரு ப நாலஞ்சு பேரு வரமாட்டாங்கனு வெச்சுகோங்களே எல்லாரு முன்னாடி பத்து பேர் ஒரு பதினஞ்சு பேர் இருப்போ ஒரே எடத்துல இப்ப அது வந்து ஒரு ஏழு எட்டு பேரா மாறுனு வெச்சுகோங்கயே அந்த மாரி
இப்ப இந்த ஃபோன் இல்லனா எல்லாரு வருவாங்க
ஆ கண்டிப்பா
அப்ப டவருதா எடுக்கணு அந்தந்த ஊர் லந்து
பதுலா அந்த எப்டி சொல்றது அந்த இன்டர்நெட்ட மொதல் கட் பண்ட்டா கூட போது டவர் இரு
இன்டர்நெட் இல்லாம உலகோ வந்து இயலாது தே
அதாவது வே வேலைக்குன்னு மட்டு இன்டர்நெட் வெச்சுக்கலா சும்மா இந்த மாரி மொபைல்க்கு யூஸ் பண்ணி இன்டர்நெட்
அதுக் அதுதுக்குன்னு பேர சொல்லீயல்ல இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அதுக்குன்தா வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் வந்து ஆனா இப்ப இதுக்கில்லா வ அவுங்க ப்ர்ஸ்னல் யூஸ்க்குதான யூஸ் பண்ட்டுருக்காங்க இன்டர்நெட் அதிகமா
ஆமா கரெக்ட்டுதா இருந்தாலு நம்ப ஒரு நப்பாச தா இந்த மாரிலா இருந்த நல்லா இருக்குமேனு ஆனா இருக்காது தா பட் ஆனா நம்பளே நெனச்சிக்க வேண்டி தா இந்த மாரி இருந்தா நல்லா இருக்கு அப்டினு ஏ நாம்ளே இந்த இதுல இன்டர் நெட்டுக்குள்ள மூழ்கிட்டோ சொல்ல போனா ஃபுல்லா நாம்ளே ஃப்ரீ டைம்ல நானே பாத்தீனா முன்னாடி ஃப்ரீ டைம்ல வீ்ட்ல இருக்க மாட்ட வெளிய சுத்துவே இப்ப பாத்தினா ஃப்ரீ டைம் கெடச்சுதுனா நா அந்த தொலைபேசிய எடுத்து வெச்சுகிட்டு சும்மா அந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு உக்காந்துகிட்டு இருக்க அந்த மாரி நானே மாறிட்ட அப்டிங்கும்போது என்னா பண்ண முடியு மாத்திடுச்சு மாறிட்டேன்றத விட மாத்திட்டுச்சுனு சொல்லலா நம்ள சு நம்ப சுத்தி இருக்க சூழ்நிலைகளெல்லா நீ என்ன பண்ணீங்க இந்த மாரி கொரன டைம்ல நீங்க எ
கொரோனா டைம் எனக் எப்யுமே வந்து கோவிட் மாரிதா இருக் கு ஏன்னா நா இருக்கறதே அப்டிதா எனக்கு எல்லாரு கேப்பாங்க எப்டி வந்து நீ வீட்டுக்குள்ளயே இருக்கன்ட்டு எனக்கு வந்து பழகிரு ச்சு அதுவே ஆ நா ஃப்ரீ டைமுன் பாத்தா ஃபோன் யூஸ் பண்றது எனக் புடிக்காதுதா இருந்தாலு வேற வழி இல்லாம அத யூஸ் பண்ணியிட்ருப்ப பெய்ண்டிங்ஸ் பெய்ண்டிங்ஸ் வந்து எனக்கு புடிக்கு ஏதாவ்து க்ரியேட்டிவிட்டிவா எனக்கு எதா பண்ணிட்டே இருக்குணு புக்ஸ் படிப்பே ரீடிங் ரீடிங்ஸ்னா எனக்கு ரொம்ப ஸ்கூல்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட்டிங் அதுந்தேதாவது புக்ஸ் ரீட் பண்ண புக் கே நா ரீட் பண்ணியிட்ருப்பே மறுப்டியு பெயிண்ட்டிங்ஸ் புடிக்கு ட்ராயிங் வந்து எதாவ் பண்ட்ருப்பே சும்மாவே நோட்ல ஏதாது பெயிண் பண்றது இப்பக் கூட பெயிண்ட்டு ஆட்ரு பண்ணி பெய்ண்டிங் தா பண்ணியிட்ருந்தே
வீட்டுக்கா இல்ல
ட்டுக்கில்ல ல ஆ எப்டி சொல்றது வீட்டுக்கு போய் பெய்ண்டிங் பண்ண முடியுமா?
இல்ல பெயிண்டிங்ல ஆன ஆஹ் அல்ல வீட்லயே அந்த வால்ல பாத்தீங்கன்னா கிரியேட்டிவா வரஞ்சி அத பெயிண்ட் பண்ணி அத டிசைன் மாரி பண்ணுவாங்க.
ங்க நீ இந்த மாரி கந்தக் கோலல்லா பண்ணாத வீட்ல அப்டின் ட்ருவாங்க அதனால ஏதாவ்து த ம் என்னா சொல்றது இந்த டெடி பியர் இந்த மாரில்லா வரஞ்சு வீட் ல நறைய மாட்டி வச்சிருக்கே முன்னாடி அழகா இருக் வரவல்லா கேப்பாங்க இது நீயா பண்ண நீயா பண்ணன்னு இப்ப உன ஸ்டார்ட் பண்ணிருக்கே அது எப்ப முடியுன் தெரில எப்டியு ஒன் மந்த் ஆகும்ன் நெனைக்கிற அதனால அந்த மாரி எதாவுது கிரியேட்டிவிட்டிவா பண்ணிகிட்டே இருக்கணு ஏதாவுது பண்ணிட்டே இருப்பே அந்த மார்தா எனக்கு போய்டு
ஒ நாலா ஒரு வீட்ல பாக் போது சுட்சி பாக்ஸ்ஸு மேல பாத்தீன்னா‌ கிரியேட்டிவ்வா வரஞ்ஜிருப்பாங்க அது கையில வரஞ்ச மார்
அது வந்து எனக்கு எனக்காத் தோணுனு நா ஒரு இத பாத்துட்டு எனக்கு பண்ண கூடாது எப்பயுமே. எனக்காத் தோணுனா மட் மட்டுதா அதை வந்து நான் பண்ணுவேன். ஒருத்தவங் பண்ணதை பாத்துட்டு பண்ற ஐடியாலா கிடையாது.
இல்ல பாத்துட்டில்ல அந்
பண்ணிட்ருக்காங்க அந்த மாரி நெறைய பேரு பண்ணிட்ருக்காங்க எனக்கு அது வந்து ஆல்ரெடி பண்ணி நெறைய பேரு போட்டுருக்காங்க சோசியல் மீடியால்லா அது வந்து மறுபடியு நா பண்ணணுன் டு எனக்கு எந்த ஐடியாவு கெடையாது நமக்கா எதாது கிரியேடிவிட்டியா தோணுல்ல புதுசா அந்த மாரி பண்ணனு
எனக்குமே பாத்தாந்த வீட்டு அலங்காரம் ஓம் டெக்கர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி பொருள் வாங்க வக்கிறது ரொம்ப ரேரான அதாவது கெடைக்காத பொருள வாங்குற து அந்த மாரியெல்லா வாங்கி வக்கிறதுலா புடிக்கு எனக்குமே, அந்த மாரி எப்புடி சொல்ற கிரேட் வீட்ல வந்து இந்த லைட்டுக்கு ப இந்த லைட்டு மா கலர் மாத்துனா நல்லா இருக்கும், பெயிண்ட்டு இந்த பெயிண்ட்டுக்கு இந்த கலர் லைட் போல்லா, ப்ச் அந்த மாரி கொஞ்சொ கிரியேட்டிவா இந்த மாரி டிராயிங்ஸ்ல்லா இல்ல இந்த மாரி டெக்கார் அந்த மாரி பொருளெல்லா கொஞ்சொ ஆர்வொ வெளில போனனா ரொம்ப யூனிக் கான ஒரு பொருள் அத வந்து எங்கயுமே கெடைக் காது ஒரு மாதிரி அந்த எடத்துக்கான பொருளா இருந்ச்சுன்னா அத வாங்கிட்டு் வ எவ்ளொ வெலயா இருந்தாலு வாயின்ட்டு வந்து நம் வீட்ல அந்த அலமாறில அந்த மாரி எடத்துல வச்சி அத கொஞ்சொ அழகு பாக்க அந்த மாரி ஆள் நானு
நா வந்து பாப்பே எனக்கு என்னதா இருந்தாலு நம்பளா ஓனா செஞ்சு வெப்போல்லயா நெறையா செஞ்சு வெக்லா, அந்த மாதி எனக்கு நெறையா ஐடியாஸ் இருக்கு, அதனால நா வாங்கி வெக்கிறதுக்கு எப்பமே நா போகவே மாட்டே அந்த பக்கொ
உஹ்ம் உம் உம் செய்யற மாரிந்தா நானே செஞ்சுருவே, ப அது வந்து அந்த இப்பெப்டி சொல்றது இப்ப ஊருக் எதோ ஒரு ஊருக் போறனா அந்த ஊரோட ஒரு சிறப்
ஆஹ் அந்த மாரி இப்ப தஞ்சாவூர் போனோனா தஞ்சாவூர் பொம்ம ஃபேமசு அதுலையா அது நல்லாருக்கு அந்த மாரி ஒரு நினைவா வந்து வாங்கி வெ
ஆ ம் ஆமா அந்த மாரி நா வாங்கி வச்சிருக்க, இது வரைக்கும் போன எடத்துக்ல்லா அந்த ஊர்ல என்ன ஒரு இ ரொம்ப ஒரு சிறப்பு அந்த மார் நெனச்சு அந்தப்ப அங்வே ந்து இங்கிருக்க பொருள வாய்ங்ட்டு வந்து வீட்ல வெக்கறது, அந்த மார்லாம் பண்ணிருக்கே, அந்த ஊட்டில பாத்தீங்னா கிட்டத்தட்ட ஒரு பொருள வாங்கிருக் க்கே
இந்த பூச்செடி எல்லாருக்குமேங்க நறையா அதானே சொல்றீங்க
அதுதா அதான் அப்புடியே கண்டின்யூவா இன்னு இருக்கு அந்த பூ வந்து வா டாதுன் சொல்லுவாங்கல்ல, அத அப்டியே வச்சிருக்கே இன்னுமே
அம் அப்புடியா இல்ல பூ பூச்செடி இருக் கால்ல பூ மட்டு இருக்
பூ மட் டு அந்த ஒரு பொக்கேன் சொல்லுவாங்கல்ல அது வந்து அங்க அவுட்
ஓ அந்த பொக்கே மட்டுமா நாப் இல்ல நா பூச்செடி தான அங்க நெறைய வாங்கிட்டு வருவாங்க அங்க போனா ஊட் டிக்கி
பூ வந்து வாடாது அவ்ளொ சீக்கிரொ, அந்த பொக்கேது ஆது அவ் அஞ்சு வருஷ வரைக்குமே அந்த பூ வந்து வாடாது அப்டே இருக்கும் அப்டின் சொன்னாங்க பகலானா வந்து நைட் ஆனா வாடிடும் பகலானா அதே இதாயிடும் அந்த மாரி ஒரு பூ
பொக்கே மட்டுந்தா வாங்ட் வந்துருக்கிளா புச்சு பூச்செடி வாங்கலையா நீங்க
பூச்செடிலா இங் எ வாங்கி ஆல்ரெடி எங்க வீட்ல நெறைய பூச்செடி இருக்கு இல்ல அந்த அதாவது இ பொக்கேங்கம்போது அத வந்து ஒரிஜினல் அதாவ்து உண்மையான பூதா அது, அது வந்து நைட் டைம்ல வந்து வாடிடுது பகல் டைம்ல அதே ம் இதாயிடுது, ப்ச் அது வந்து எந்த ஒரு தண்ணி ஊத்த தேவல்ல, அஞ்சு வருஷ் த்துக்கு அதே ரிட்டன் ரொட்டீனா ஆயிட்டே இருக்கு
அப்டியா அதேந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காதுல நீங்க வாங்கினப்ப எப்டி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சா அதே மாரி இருக்கா இல்ல இப்ப எப்படி வேற ஏதாவதுங்கயாவது வாங்கிருங்க்
வேற இந்த மாரி நிறைய இடத்து அப்போ வாங்கிருக்கே ஆ ஹைதராபாத் போம்போது ஒண்ணு வாங்கினே அந்த என்ன வாங்குநாங்க ஒரு யான பொம்ம வாங்கினே அதாவது.
யானை எங்கேயுமே நம்ம தமிழ்நாட்டுலயே கெடைக்குமே யான பொம்ம அதையு நீங்க போய் ஹைதராபாத்ல போய் வாங்குறீங்க தந்தத்துலையா.
த்துல ஆஹ் தந்தத்துல ஃபுல்லா தந்தத்துல வா இருந்துச்சு அது சோ அப்டி வாங்கின அத
ஓகே ஓகே. நா வந்து அந்த மாரிலாம் எதுவும் வாங்கினது கிடையாது மெமரீஸ் மட்டு வச்சி ஏதாது போன இடத்துல இததான் ஞாபகம் அப்படின்ட்டு எதுவும் எனக் தோணுச்சுன்னா தா வாங் ரொம்பேக் வாங்கமட்டோ. நாந்தா ஸ் சொல்றிங்களா ஓன நம்ம கிரியேட் பண்ணி வெக்கனு எனகு ஒரு ஆச ச இப்ப நம்ம எங்கயாவது போனோம்னா கூட இப் இப்ப வந்து நா பெயிண்டிங்ஸ் புடிக்குன்னு சொன்னனா இப்ப நா வந்து திரு திருப்பதி போனன்னு வச்சுக்கோங்களே அஹ் திருப்பதி போ போனேன்னா அத வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சுக்கறது புடிக்கூ வீட்டுல ஒரு மா இல்லயோ இல்ல ஒரு போட்டோ அந்த மாரி.
உம் உம் பரியுது புரியுது உம் உ ஓகே ஓகே
அந்த மாரி இருக்கு நம்மலா கிரியேட் பண்ணி வைக் எனக்கு ஒரு சந்தோஷோ வாங்கி வைக்கிறத விட. வாங்கணுன் தோணுச்சுன்னா வாங்கிருவ. லோ ஆனா எல்லாத்துக்குமே அந்த மாரி தோணாது
உண்மதா உண்மதா ஒவ்வொருத்தரையு நம்ம கையால செஞ்சு வைச்சாதா அது கொஞ்சோ
அது வந்து அந்த கிரியேட்டிவா யோசிக்கிறாங்கல்ல அந்த பெயிண்டிங்ஸ் கிரியேட்டிவா யோசிப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து அந்த மாரி ஒரு ஐடியாஸ் இருக்கூ சில பேத்துக்கு வாங்கணும்னு இருக்கவங்களுக்கு இப்போ உங்கள மாரி மா எதா இருந்தாலு சரி வாங்கி வீட்டுல வச்சுக்கணு அப்டின்னு தோணு ஏன்னா ஒனக்கு அந்த மாரி கெடையாது இல்லையா அந்த ஐடியா வராது
ஐடியா வராதுன்னு இல்ல ஆனா செய்ய முடியாதுன்னு வெச்சுக்கலா அந்த மாரி வச்சுக்கலா
ஆஹ் ஆமா அதுதான் உண்மை சரி ஓகே நான் போய் கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு வந்து கால் பண்றேன்
ஓகே ஓகே
ம் பாய்
உம் பாய்